லா இருக்கீங்களா
ஹலோ
ஹலோ வணக்கம்கா எப்டிருக்கீங்க நல்லாருக்கீங்களா
ப்பா நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கேன்கா சாப்டீங்களா
ம் நல்லப்பா நீங்க சாப்டாச்சா
ஆ இல்லக்கா இனிமே தா சாப் பண்ணு அப்புற வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க அப்பாம்மால்லா எப்டி இருக்காங்க
எல்லா நல்லா இருக்காங்கப்பா அனைவரும் நலம்
சூப்பர்க்கா என்னா இன்னைக்கு சமச்சிங்க என்ன ஸ்பெஷல்
இன்னைக்கு ஸ்பெஷல் வந்து மீன் கொழம்புப்பா
சூப்பர்க்கா செரிக்கா எனக்கு ரொம்ப தலை வலிக்குதுக்கா ஏன்னா ரெண்டு நாளா என்னனே தெரில என்னா பண்றதுன்னே தெரல
ஐடியா தலைவழின்னு பாத்தோனாப்பா அந்த பேது பிடிப்பாங்க ப்பா எலைலா போட்டு பறிச்சிச் நொச்சி இலை அந்த ஆடாதொடை இலைன்னு சொ சொல்லி கேள்விப்பட்ருக்யாப்பா அந்த எல
ஆ நீங்க வேறக்கா எங்க அம்மா வந்துட்டு ஆடாதொடைய பரிஷ்ட்டு வருவாங்கக்கா பரிஷ் வந்து இந்தநாய் சனிக்கெழம நைட்டே கொதிக்க வச்சிருவாங்க
ஆமாப்பா அது ரொம்ப நல்லதுப்பா எல்லாத்துக்குமே நல்லது எனக்கு சின்ன வயசுல பாத்தீங்னா ப மூக்கால பத்தோனா ரத் கொட்டிக்கிட்டே இருக்கு பாத்தோனா அது அம்மாட்ட ஒரு நாள் சொன்ன அந்த மாரி ஆச்சுமான்னு அந்த ஆடாதோடா எலைய இந்த மாரி தா சனிக்கெழம நைட்டு எதோ கொதிக்க வச்சிருவாங்க போல கொதிக்க வெச்சி அத காலைலே வெறு வயித்துல குடிச்சிர்னு அன்னைக்கு குடிச்சது தாம்ப்பா எனக் கு இன்ன வரைக்கு இந்த ஏஜு தேட்டி ஆகுது அந்த ஒரு மூக்குலேர்ந்து அந்த ப்ளட்டு வரது அப்டியே ஸ்டாப் ஆயிட்ச்சு
சூப்பருக்கா சூப்பருக்கா கண்டிப்பா நிச்சயமா நிச்சயமா எனக்குங்க்கா எனக்கு எங்க அம்மா அப்டிதாங்க்கா போட்டு தருவாங்க நாங்கெல்லா அப்டியே ஃபேமிலியாவே குடிப்போ காலைல வெறு வயித்துல தா குடிக்க சொல்வாங்க ஆனா ரொம்ப கசக்குங்க்கா அது தா பயமு குடிக்க முடியாது
கு வாமிட் வர மாரி இருக்கு
ஆமாங்க்கா நீங் உங்ளுக் தெரியுமா அது ஏ ஆடாதோடான் பேர் வந்ததுன்னு
அது எதோ ஆடு சாப்பிடாதாப்பா அந்த எலைய ஆடு சாப்பிடாது இருக்கறதால ஆடாதோடான் சொல்வாங்
அதே தாங்க்கா சூப்பரா சொன்னீங்க ஆக்ச்சுலி அது வந்து பாத்தீங்கனா ஆடு தொடாதா அதுனால் தா தா ஆடு ஆடு த ஆடாதொடன் சொல்ட்டாங்க அதாவ்து
ஆடு தொடாத எல அது ஆடா
ஆ அதுனால ஆடாத்தோடா அப்டினு
ஏனா அதுல கசப்பிருக்கு போலப்பா அந்த எலையில அந்த ஆடு தொடவே தொடாது அந்த எலைய
ஆனா வேப்பில தா வேப்பிலயு கசப்பாதாங்க்கா இருக்கு அப்பறோ வேப் ஆனா ஆனா வேப்பில சாப்புடு துல்ல அக்கா அதோட வ அதோட ஆக்ச்சுலி அது என்னனாக்கா அது வந்து ஆடு வந் எல்லா எலையுமே தெர்ணுமா ஆனா அந்த அந்த எலைய மட்டு தொடாதுக்கு ரீசன் வந்து கசப்பு பிளஸ் வந்து அதுல ஒரு அடிக்கிற ஒ அந்
ஸ்மு ம் அதா அதா அதா
அதா நா நெனைக்கறே ஆனா இப்ப ஆடாதோடல்லா வந்து கா இப்ப சித்த வைத்தியக்கு நீங்க சொன்ன மாதிரி அது பவுடர் ஆக்கில்லா விக்கிறாங்கக்கா
ம் ஆமாப்பா பவுடர் ஆக்கில்லா விக்கிறாங்க இன்னோனு பாத்தினா அந்த பூச்சி வெட்டுக்கு அது இந்த அரிப்பு அதுக்குலா அது ரொம்ப நல்ல துப்பா ஆடு தொடா அந்த ஆடாதொட எல அதெல்லா ரொம் ப நல்லது அது ம் அந்த மாரி அதாப்பா தலவலின்னு வந்து ட்டா அந்த எலல்லா போட்டு இந்த நொச்சி எல, ஆடாதோடா எல அப்றோ அதுல கொஞ்சோ வேப்பில போட்டு ப்பாங்க அ இதெல்லா போட்டு அத கொதிக்க வச்சி அது உள்ள கல்லு சூடுப்படுத்தி அந்த கல்ல வந்து அந்த தண்ணிக்குள்ள போட்டு தண்ணிக்குள்ள போட்டா ஆவியா வரு அத வந்து போர்வ போட் டு அதோட நம்ம முடி ஆவி புடிச்சோன்னா நம்ளோட வேர்வல்லா வெள்ல வந்து கொஞ்சோ தலவலி, பாரோ நிக்கு சொல்வாங்க அம்மா எனக் அந்த மாரி செஞ்சிருக்காங்கப்பா
சூப்பர் சூப்பருக்கா நல்ல ரெமிடி சொல்லிருக்கீங்க எனக்கு கண்டிப்பா
நல்லாருக்கு ரிலீஃபா இருக்கு நல்லாருக்கு அது
கண்டிப்பா கண்டிப்பா நா முயற்சி பண்ணி பாக்கறேங்க்கா இன்னோன்னு வந்துக்கா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஆ இப்போ நீங்க இது வந்து இந்த எல கெடைக்கலன்னா என்ன பண்றது வேற எதாவ்து ஆப்ஷனு இருக்கா
எல கெடைக்கலன்னா கிராமோ சைட்ல்லா நெறைய இருக்கும்ப்பா எல வேலி ஓரமா வேலிக்கு பதில் அப்பல்லா அந்த எலைய தா போட்ருப்பாங்க ஆடுல்லா ஏனா உள்ள வராதளவுக்கு ஏனா ஆடு அந்த எல சாப்டாதில்லையா அப்பல்லா பாத்தா ஃபுல்லா அந்த அந்த
ஃபுல்லா அந்த இலை தா இருக்கு இப்பெல்லா கிராம சைடு இருக்குப்பா கிராம சைடு இருக்கு வெளிலயு வி விக்குறாங்க அந்த இலை
ம் ம் ம் சரிங்கக்கா நா இது நிச்சயமா நீங்க சொன்னத நா முயற்சி பண்ணி பாக்குறேக்கா அப்புற வந்துட்டு ஆ இந்த ஒடம்புல வந்துட்டு ரத்தம் குறைவா இருக்கு அனிமியா இருக்கு ரத்த சோக இந்த மாதிரி ரியான நேரத்துல வந்துட்டு ஆ ஃப்ரூட்ஸ் என்ன வந்து அதிகமா சாப்ட சொல்லியிருந்தாங்க எனக்கு வந்து ரத்தம் வந்து கம்மியா இருக்கிற மாரி சொல்லியிருந்தாங்க மத்தபடி எதுவு இல்ல ரத்தோ நல்லா இருக்கு அப்டின்னு சொல்லி ருந்தாங்க அந்த மாதிரி ரத்தம் வந்து நல்லா பிளட் அதிகமாகறதுக்கான ஏதாவது வைதியம் தெரியுமா உங்களுக்கு
முருங்க கீரை நறையா எடுத்துக்கோ வா முருங்க கீரப்பா ஹலோ
ஆ நா பேசுறது கேக்குதாக்கா
ஆ கேக்குதுப்பா முருங்க கீர இருக்கு இல்லையா நீங்க அத வந்து ச மதிய சாப் பாட்டுக்கு சாப்பாட்டு அதிகமா கம்மி பண்ணிட்டு முருங்க கீர நீங்க எடுத்துக்கங்க
டெய்லி எடுத்துக்கணுங்களா இல்ல எப்டி வாரத்துல மூணு நாளு அந்த மாரி
த்துல ஒரு மூணு நாளு நாலு நாள் எடுத்துட்டா போது நீங்க சாப்பிடுங்க கீர நல்லா சாப்டுங்க முருங்கை கீரைன்றது எல்லாத்துக்கு பெட்டர் முருங்கை கீர நல்லா ஊரு அப்டி இல்லைன்னாலும் பொடி பண்ணி வச்சுக்கோங்க முருங்க கீரய இப்பல்லா எங்க வீட்
பிபி காய வச்சு அப்டியே பொடி பண்ணி வச்சுக்கலாமா
உள்ளேயே காய வச்சு அதில மெளகு சீரகோ கொஞ்சமா பெருங்காயோ மல்லி காஞ்ச மெளகா இதெல்லா போட்டு நம்ம வச்சிக்கணும்ப்பா வச்சு அத பொடி பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோனா நம்ம தேவை உள்ளப்ப நல்லெண்ணெ கொஞ்ச ஊத்தி அதில போட்டு சாப்பிட்லா வெறு சாப்பாட்ல
சூப்பர் சூப்பர் ஐடியா சொல்லியிருக்கீங்கக்கா கண்டிப்பா இப்ப விக்கிறாங்கன்னு நெனைக்கிறே கடைல
ஆ பொடி பண்ணி இப்ப எல்லாமு வந்துருச்சுப்பா கடையில எல்லாமு வந்துச்சு நம்ம கிராம சைடு பாத்தா நம்ம நம்மலாவே செஞ்சுக்கலா அதெல்லா
கண்டிப்பா அதா ஆக்சுவலி இப்ப வெளிய கெடைக்கிறதெல்லா இப்ப நறைய கலப்படம் கலக்குறாங்கக்கா பிரசர்வேட்டிவ்வா டிங் என்னமோ சொல்றாங்க நம்ம வீட்ல செஞ்சுக்கற்து நல்லதுதா என்ன கொஞ்ச நாள் கம்மியா யூஸ் பண்ணிக்கலா இல்லக்கா ஒரு ஆறு மாசந்தா வரு
ஆ ஆமா பொடி பண்ணி வெச்சுக்கிட்டா வரு பா நீ நறைய பொடி பண்ணி வெச்சுக்கிட்டன்னா வரு
ஒரு வருஷோ வருங்களா இந்த இந்த பொருளு
உம் கண்டிப்பா வரும்ப்பா கண்டிப்பா வரு ஒன் இயர் வரு அதுல பாத்தோன்னா பெருங்காயமு சேத் த்துக்கப்பா
ம் ம் ம் பெருங்காயோ
போட்டு பொடி பண்ணி வச்சுக்கிட்டினா நல்லா இருக்கு கொஞ்சமா நல்லெண்ண ஊத்தி சாப்பாட்ல போட்டு பெசஞ்சு அதையு இதயு சாப்ட்டீங்கன்னா நல்லா இருக்கு
கண்டிப்பா நிச்சயமா நா அத முயற்சி பண்ணி பாக்குறேங்கா நீங்க சொல்லியிருக்கீங்க ஆ அதுக்கப்பற வந்துட்டுக்கா ஆ இந்த அப்பறோ இந்த மாதுளம்பழ எல்லா வந்து சாப்பிடலா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சித்தவை த்தியத்திலயா இருந்தாலு
ஆமாப்பா மாதுளம்பழ சாப்ட்டா இது பிளட்டு இன்கிரீஸ் ஆகு மாதுளம்பழ சாப்பிட்லாம்ப்பா
அதுதான்க்கா நா மாதுளம்பழம் தான்க்கா நா ஆக்சுவலி நானே மாதுளம்பழந்தாக்கா அதிகமா சாப்டுட்டு இருக்கே எனக்கு வயித்துல புண்ணு இருக்குக்கா அல்சர் இருக்கு தேங்காப் பால் அதெல்லா எங்க வீட்ல கண்டுக்க மாட் ராங்கக்கா எங்க தேங்காப் பால் கேட்டா கூட ங்க வந்து சட்னிதா அரக்கிறாங்களே தவர
ம் இடியாப்பொ செஞ்சி அதுல தேங்காப் பால்ல லைட்டா ஏலக்கா ஆ அந்த லைட்டா ஏ ஆ சொல்லுப்பா
எங்க இடியாப்போலா எங்க அக்காவ் அக்காவ செஞ்சு குடுத் த்துருக்காங்கக்கா அவ்ளோ அவுங்க கையாள சாப்ட்டாதா மத்தப்படி அதெல்லா செய்ய மாட்டாங்ககா
ம் அப்பனா உங்க அக்கா வீட்டுக்கு போலால்லப்பா
ஆ போலாங்கா ஏன்னா கொஞ்சொ வேல அதனால கொஞ்சொ கனனெண்ட்டா இருக்க மாட் டேங்கிது சோ அங்க போனா அப்றொ அங்கயே இருக்குற மாரி இருக்கு
ஓகே ஓகேப்பா தே புண்ணுன்னா தேங்கா பால் தா தேங்கா பா பாலு இது மாதுள பழ ஜூஸு ஜூஸா அடிச்சி குடிங்க ஏனா வெறு இத அப்டியே சாப்டுங்க மென்னு அந்த சீட்ஸோட சாப்டுங்க ஜூஸா அடிச் குடிக்கிறதோட அப்டியே நீங்க சாப் பல்லா
கண்டிப்பாகா நா த ப அத ஜூஸ் மாறிதாங்க்கா சாப் புர்ற இன்னொன்னு சொன்னாங்க ஒரு ஒரு ஆச்சுலி வந்துட்டு நாங்க ஒரு ஃப்ரெண்டு மூல்யமா கேள்விப்பட்டதுதா அது என்னன்னா அந்த மாதுளம் பழத்துல உள்ள வெள்ள கலர்ல தோல் இருக்கும் பாத்தீங்களா இந்த பழத்து மேல அது வந்து ச அது சாப் அது கொஞ்ச நீங்க பச்யா சாப்ட்டீங்கன்னா தோக்குற மாரி இருக்குங்க்கா அந்த தோலு அந்த தோல நீங்க அப்டியே சாப்பல்லாமா சாப்ட்டா அந்த வயி த்துல இருக்குற புண்ணு ஈஸியா ஆத்துமா அது
ம் அப்டியா நா பண்றேம்ப்பா அத அது எனக்கு தெரிய்ல நீ சொன்னதால
ஆமாங்க்கா அது அப்பறொ வந்து அந்த அந்த தோலயே நீங்க எடுத்து வச்சுட்டு அதுக்கப்றொ அந்த இந்த மாதுளம்பழத்தோட தோல் இருக்கு பாத்தீங்களா வெளியறா நல்லா கடினமா இருக்கும் பாருங்க அந்த தோலு அதியு எடுத்து இதுற இத அது நல்லா கழுவி ட்டு அந்த வெளி தோல அந்த உள்தோல எடுத்து அப்டியே சுடுதண்ணியில போட்டு நல்லா சுட வச்சு அத குடிச்சாலுமே வந்து உங்க மொகொ வந்து நல்லா பொலிவா இருக்குமா ரத்தொ சுத்தமா இருக்குமா அப்டின்னாங்க மாதுளம்பழத் தோல காய வெச்சி அந்த தோல வந்து பொடி பண்ணி பல்லு தொலக்குனோன்னாக் கூட நல்லா க பல்லு ஈர் ஆரோக்கியமா இருக்கூன் கேள்விப்பட்டங்க்கா
இன்னொன்னு பாத்தனா கோல்டு இப்பல்லா பாத்தனா கண்டிப்பாப்பா இப்பல்லா பாத்தா சளி புடிச்சிக்கிது கொழந்தைங்களுக்கு ஏதாது ஒண்ணுன்னா சளி புடிச்சிக்கிது அதுக்கு வந்து இந்த தூதுவள எல இருக்கு தெரியுமா ப்பா முள்ளு முள்ளா இருக்கும் பாருங்க
ஆ ஆமாங்க்கா கேள்விப்பட்ருக்க
ரசொ வெச்சி ஏம் பையனுக்கு அந்த மாரி தா ஆ அடிக்கடி சளி புடிக்கிறது தா ஆஸ்பிட்டல்லா அதிகமா அழச்சிட்டு போமாட்ட இந்த தூதுவள ரசொ மெளகு கொஞ்ச நறையா போட்டு தூதுவள ரஸ் தா வச்சு ரெண்ட் நாள் குடுப்ப அப்டியே சளி எங்க போதுன்னே தெரியாது நல்லா இருக்கு அத ட்ரை பண்ணுப்பா சளீனு ஒனக்கு வந்துட்டா தூதுவள ரசொ வெச்சு சாப்டு வே அப்டியே வச்சு நீ கு டி சாப்பாட்ல கூட பெசஞ்சி போட்டு சாப்புண்ணூனு இல்ல நார்ம்லா நீ குடிச்சாவே போது நல்லா இருக்கும்ப்பா அது
நிச்சமா நிச்சமா நா இத முயற்சி பண்ணி பாக்குறேங்க்கா நமக்கு வந்து பாத்திங்கன்னா பத்து நிமிஷத்துக்கான நே ரம் வந்து ஆ பூர்த்தியாக போகுதுக்கா ஆ நீங்க இந்த மாதிரி சொன்ன இந்த தகவல் எல்லா ரொம்ப பயனுள்ளதா இருந்தது
தாங்க்யூப்பா நீங்க சொன்னது எனக்கு பயனுள்ளதா இருந்ததுப்பா ம் கண்டிப்பாப்பா
ம் நன்றிக்கா